ஓ கேக்குதா
அ கேக்குது
என்ன பண்றா
நானா இதோ ம் சேர் நம்ம அந்த நம் பாப்கார்ன் சாப்டமல்ல
இது நம்ம ஃப்ஸ்டு சாப் ந்த பாத்தானா இல்ல உள்ள இது மாரி பாத்தானா
நம்போய் சாப்டமே அத்தா
அ செர்னா நவீன்னா நவீன் பேசாறானா இல்லியா வுங்ககிட் முன்னாடி
நம்ம நவீனா
அ
ஆஹா
அண்ணா அவே எங்கப்பாவ சார்ஜ் வொயரு வாங்கிட் போய் சார்ஜர் போட்டான்னா உன்‌னு எத்துனு வந்து எத்துனு வர்ல எங்க நைனா வேற என்ன கத்தினுக்காரு எங்கடா சார்ஜர் வொயரு சார்ஜர் வொயருனு
என்னாவா என்னாது சார்ஜ் வொயரா இங்கதாருக்கா பேசுறியா குடுக்குற
குடு அவ கிட்ட அப்டியே கேளு கேளு அவ கிட்ட அப்டியே குடு டேய் சார்ஜர் வொயர்ரா
டேய் சார்ஜ் வொய்ரு ப்ரவீனு உன்ட்ட இருக்குதாம்மே அ ஏ இங்க வருவியா இங்க வந்தா தா தருவானா
அதாவ்து பெரியாளாய்ட்டாருல அப்டி சொல்லுவா வாய்ல வாய்ல எதுனா வர சொல்லுது அத போ சொல்லு வது டேய் இங்க டப் டப்புனுதுடா மேல எங்க வீட்டான்ட அத்தா சொல்ற
ஏ வா வந்து சார்ஜர் வேணுனா வா தருவா
கண்டிப்பா வருவேடாப்பா எங்க அப்பா என்ன கத்துவாரு இனிமேட்டு அவே கேக்கட்டு அவ சார்ஜரு இத இதுக்
டேய் இன்மேட்டு கே சார்ஜர் கேட்ட தரமாட்டானா சொல்ட்டா டேய் அவனு ஆப் ஏத்த போறானாடா அதுக் கூப்புறான்டா
அவனுக்கு தெரியாதாமா எப்டி பண்ணோன்னு டேய் நீ சொல்லான்டா பிரேமே அவனுக்கு அப்டியே இப்டி பண்ணோ அப்டி பண்ணோன்னு
ஆஹா நீ சொன்னாதா கேப்பானா
டேய் ஏதோ கொழந்த மாரி நா சொன்னா தா கேப்பே நீ சொன்னா தா கேப்பேன்னு என்னாடா இது அடம்புடிக்கிற சொல்லுவீங்களாமா
நா நாப்பா பண்ணுவ வாப்பா
இன்னா தகராறா அதெல்லா எனக்கு சின்ன பையனா நீ மேட்ச் பாத்தியா இல்லையா
இன்னா சின்ன பைய
வைபவ் சூரியவன்ஷி ஸ்ரீலங்கா கூட சண்ட போ ரெண்டாயிரத்தி தா இதுக் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது மாரி சண்ட போயிச்சு
ஆ
வைபவ் சூரியவன்ஷிய வந்து கலாச்சுட்டானுங்க போலது ஸ்ரீலங்கா
ஆ
வைபவ் சூரியவன்ஷி என்னா பண்ட்டா திவாங்கி செரியான அடி அஸ்ட்டுகுறா பதனோரு பாலுக்கு அம்பது
ஆ
நம்ப உதியோர் பேட்டைல அன்னைக்கி ஐ பி எல் பாத்தோ பாத்தியா
அந்த மாரி அடிஸ்ட்டுக்குறா ஸ்ரீலங்காவ போட்டு
டர்ரு உட்டுகுறாண்ற
இருவத்தி ஒம்போது பாலுக்கே தொன்னூத்தி நாலு
ஆ
பாத்துக்காப்போ எந்த அளவுக்
இதா இருவத்தி மூணு பாலுக்கா
தி ஒம்போது பாலுக்கேது
ஆ
தொண்ணூத்தி நா தொண்ணூத்தி நாலு
ஜய் அது வந்து இப்போ ஐ பி எல்ல அச்சத் தான்டா
ஐ பி எல்ல அச்சது இல்லடா இப்ப இப்ப இன்னிக்கே அச்சிக்கிறான்டா
இன்னிக்கி அச்சிக்கிறானா
ஆமா
அப்பனா ரெய்னாது மிஞ்சிட்டானா
டேய் அது வேற அது ஆ அத் து அந்த ரெக்காடு தெர்ல நா அவ்ளோ சரியா பாக்குல அதுதா ஒஷ்ட்டுப்பான்னு நெனைக்கிறே ஒச்சிருப்பானா இல்லையான் தெர்ல இ இல்லனுதா நெனைக்கிறே ஏனா ரெய்னா வந்து இருவத்தி ரெண்டு பாலுக்கு அவளோ தா அச்சா
அ இருவத்தஞ்சு பாலுக்கு எண்பத்தி ஏழு அச்சான்டா
அதான்டா ரெக்கார்டு ஓடைக்குறது டஃப்பு தா கொஞ்சோ ஒடைக்குல்லன்னு நெனைக்கிறன் ஆமா அந்த ரெக்காட்லா ஒடைக்குது கஷ்டம்பா
ஆ ரெய்னா வந்து அப்பயே சதறட்டி அ செதற உட்டுக்குறா ரெ ரெக்காட்ல
ஆமா பின்ன நா ஆமா சும்மா இல்ல
ஆ ஒரு சார்ஜ் வேனா கடனுக்கு சார்ஜ் வேணுமாட்டுவாங்க பட்டுனு வாங்க்கனு
எங்கடா கேக்றானுவ டே சாவி குர்றா டே அவ வெறுப்பேத் எம்பெய்லே கேக்கறான்டா இத்தனிக்கு
ம்
ஃபோன் பண்ணி கேளு டே சாவிய குர்றா சாவிய குர்றானு நவீன் என்ற பைய சும்மா டே அவா அந்த நவீனாம்பு அவன் நம்புளுக் ஃபோன் போட்டு காலி பண்றா நீ உ ஷார்ஜர் வாங்கிட் வாங்கி வச்சு இன்னு என்ன வெறுப்பேத்தறா ரொம்ப ஒரே நிம்ஷ இருடா த இவ கிட்ட ரோலாய் கேட்டா டேய் ஐநூபா கேட்டனா பத்தாயிருபா கேட்டனாடா சார்ஜ குத்த சார்ஜரதான்டா கேட்ட அதுக்கே தர மாட்றான் டா
ம் என்னா பண்றது பாரு அவன ஆ
ஒண்ணுமே பண்ண முடில அவங்கிட்ட பேசவு முடில
அ என்ன நாளைக்கு லீவ் விட்ருவானா பேஞ்சம் பேஞ்ச மழைக்கு
அ அதல்லா உட மாட்டாங்கடா அதல்லா பேங்க் லீவ் போட போதே எப்டியு நாளைக்கு லீவ் போட்டு போலா பேங்க்கு
போலாமா நீ நீ இரப்பியா வீட்ல
ஐம் ஆல்வேஸ் அவைலபில்
அப்ப லீவ் போட்ரலாமா நாளை நாளைக் நாளைக்கே ஒ ஓபன் பண்ண முடியுமா ஜி பே
டே நாளைக்லா ஓபன் பண்ண முடியாது நீ போஸ்ட் ஆபீஸ் லா வேனா ஓபன் பண்ணிக்கோ ஜி பே ஓபன் பண்ணனுனா
அதா அதுக்கு ஏதோ பண்ணமே என்து ஓப்பன் ஆக மாட்டேது
போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ல போய்ட்டு அக்கா ஜி பே அக்கவ்ண்டு ஓபன் பண்ணனு
நா சொன் நா சொன்னது உனக்கு புரியுதா இல்யா பேங்க் அக்கௌண்ட்டு என்து இது லிங்க் பண்ண முடில என்னால
ம்பி இது ஓபன் பண்ணதான்டா லிங்க் பண்ண தேவ இல்ல
லிங் லிங்க் தா பண்ண முடிலயே என்னால அன் தா ஏதோ காட்டுது யு ஆர் எ யு ஆர் திஸ் நம்பர் இஸ் ம மல்ட்டிபள் லிங்க் மல்ட்டிபள் அக்கௌண்ட் லிங்க்குனு காட்டுது
அல் அத்த மருச்ச பொய் சொல்லாத எங்க
ஹலோ
சாவடிக்றான்டா பத்தெம்பதுருவா குடு பத்தெம்பது ருவா குடு எப்பத்துனந்து பத்தெம்பது ருவா பத்தெம்பது ருவா சாவிய வாங்கி குடறானா பத்தெம்பது ருபாயிலக்கறா போ
என்னா சார்ஜர் தரமாட்டனாமா
தரவே மாட்டா நா ஸ்ட்ரய்டா போய்ட்டு மாமா கிட்டயே கேட்ற போற
அவளதா கேட்ருன்ற அத பண்ணு மொதல்ல
ப்ப இவங்கிட்ட இவங்கிட்ட பேசல து மாமா சாஜர் குத்தணுமா நவீனு தாதா நா எடுத்து சொன்ன வீட்ல போய்ட்டு டே அதுல்லா வாங்க முடியாது டே சாஜர் குத்தா அந்த வலைல என்ன வாங்கலா நானூருபா குத்து எல்லா எது வாங்க முடியாது டே
என்ன வாங்க முடியாதா அப்போ
எனோ பாவு யூஸ் பண்ணிபாரு
வெருப்ப எத்தனை ஒண்ணு இப்ப பாத்தலா
ஏய் அந்த காச குத்தானா இல்லயா உனக்கு இது கேட்ரிங் காசு தணு இய் அவனுக்கு கேட்ரிங் என் கேட்ரிங் காசு தரணு டா பசங்க எல்லாமேங் ஆத்துபக்க போணுனு கேட்ரிங்கு நவீன் கூப்ட்டானு
ம்
எல்லாமே கேக்தானுகோ நவீனு நவீனு எங்க ஆளே தம்பழது இல்லயே உது
அவம்பாரு மொத்த மொத்த பேரு காசு ஏமாத்தினு போயலானு பாக்குறா அவ
அதா ன்னா கணக்குனு தெர்லது நெஸ்டு நைட் வீட்டு தேடிதா வந்து கேட்பானுங் போல நம பசங்லா கேட்ரிங் காச வாங்க மாட்டா ஆ இப்ப நம்ம நம்ம கேட்டரிங் காசு கேட்டா இப்ப டப்புன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு கழிச்சு அப்பவே பேமெண்ட் கொடுத்துதா போது கேட்டரிங் எடுத்து போய்ட்டு அவ பன்றா போல முடில
என்ன என்ன பண்ணலா மொத்த பேரு ஒரு பத்து பேர் இருவது பேர் சேந்து அவ வீட்டாண்ட போயிலா போயிட்டு அங்க போய் நிக்கலா வாசல்ல
ம்
ன்ன வரு காசு அந்த பெட்டிக்க
இப்டிலா பண்ணகூடாது பாவம் நம்ம பையனாச்சே
ஓ அப்டி எல்லா பாத்தா அதா பண்ணி ஏமாந்துதா போனு
அப்டின்றியா ஸ்ட்ரைட் ஆ கேள்விதா கேட்டு வருணுன்ற விட்டா போயிட்டு அவங்கிட்ட கேகணுமா இல்ல வீட் ல கேகணுமா?
அத அது யுவர் சாய்ஸ் எங்க எங்க தட்னா எங்க வருமோ அத அங்க பாக்கணு கர்ட்டா
அப்பனா அங்கதா அடிக்கனா போனு போன் அங்கத்த தா இங்கந்து நம்பப்பது அது ஏ வீட்ல டைல்ஸ் எதா போட்றிங்க புதுசா
ஆமா புது டைல்ஸ் இது வந்து தங்கத்துல போட்டது
ரொம்ப மின்னுதுடா
அதா தங்க ஃபுல்லா தங்க டைல்ஸ்
இடிச்ட்டு போட்டீங்களா அப்டியே நாமளா போட்டு விட்டீங்களா அப்டி
ஆ அது மேலயே தங்கத்த அப்டி கரச்சு ஊத்திட்
அப்டி தங்கத்த சழிச்சுட்டு அப்டியே ஊத்திட்டிங்க
ஆமா மேல அதுக்குன்னா ஜஸ்ட் ஒ ஒரு ஆயிர கோடி
ஹாயிரங்கோடி னவா ஜஸ்ட்
ஆ
நவீன எல்லா ஃபோன் ஃபோன் வாங்கத்த ரெண்டாயி கோடி செலவு பண்ணானா ஆனா நம்ம கேட்டரிங் அசுவது ஒரு மூணாயி ரூபா தர மாட்றா
ஆ பாற
ம்
ம்
போனு ரெடி பண்ற செலவு கூட நம்மளுக் பண்ண மாட்றா நவீன் பைய அப்ப நம்மல்லா எப்டி இருக்கும்னு யோசிச்சுப்பார
ம் என்ன தாபால எல்லா போய் சாப்ட்டு வரீங்கோ என்ன கூப்டாம போயி ரிங்கோ
ஆ நா உன இங்கயே கூப்டே வாடா வெள்ளைடத்து போலானு
ஆ
நீ வரல நா ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா
டேய் என்னாடா டேய் நம்ம வந்துந்தா நானு சாப்பிட்ருப்பேல நீ மட்டு சாப்பிட்டு வரீங்கள கூப்ட்டா வர போறே
சொல்ல முடியா அதுக்குதா பட்ஜெட் இடிக்குதுந்தா நாங்களே போயிட்டு வந்தோ அப்டிலா சொல்லி கூப்னு போகூடாதுப்பா வெளாத்துக்கு வரியானுதா கூப்பனு விளாட்ற ப்ளேயர் மட்டும்தா இன்ட்ரெஸ்ட்டா சாப்டுவாங்க
வார்த்த சொ சொல்லிரணு பசங்கள்ட்டயே இதுமாரி ப்ரேம்னு ஒருத்தே இருகுறாண்டா மேட்ச்ல இம்பார்டனா முக்கியமான ஆளு அவந்தா அப்டின்னனா
ஆம் தெரியு தெரியு ரவினு சப்டூட் ரவினு சப்டூட் ஆளதா இட்டுனு போனோ நீ வந்து சும்மா பாதாவா போன் வச்சுக்கத கம்முனு உக்காந்துர அவ்ளதா
நா வேணானா சொல்றே
ஆ
வேற என்ன பண்ண சொல்ற சொல்லு
வரணு மேட்ச் பாக்கணு போனயே வச்சு நோன்டினு மேட்ச வச்சு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கத்துக்கணு நீ வந்து கரக்டா ஐ பி எல் செக்சன் அப்போ வர அவ்ளோதா
ஆமா எப்புனா இத்தன் நாள் வந்துக்குட்ருந்தே அது என்ன வாங்கிகுடுத்தே வாங்கி குடுத்தா நா அவ்ளோ
இத இதுனால வாங்கி கொடுத்தா உ உனக்கு இன்டரெஸ்ட் இருக்குனுன்டா கிரிக்கெட்ல உனக்கு
நீங்க எல்லா இன்ட்ரெஸ்ட் இல்லடா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எதனா வாங்கி குடுத்தாதா இன்ட்ரெஸ்ட் இருக்கு
வாங்க் குடுத்தானே எப்டி ஃப்ரீயா எல்லாத்தியு வாங்க் குத்
ஆமா
எதாது ஃப்ரியா கெடைக்கணுனா
ஆ
ம்
ம் சர் சர்
து அப்பதா வரது
ம்